ஹலோ ஆ நா நல்லா இருக் கே நீங்க நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கே தோழி சாப்ட்டாச்சா
ச்ச நானு, நீங்க சாப்பிட்டீங்ளா
ஆ சாப்பிட்டாச்சு தோழி, ஏ தோழி கால உணவு பூஸ்டு குடிச்சிருக்கீங்க உணவு ஏதாச்சு எடுக்க மாட்
இல்லை நா எந்திரிச்சதே லேட்டுதா சோ அதனால இப்பத்திக்கு பூஸ்ட் மட்டும்தா அம்மா குடுத்தாங்க அது கூட குடுத்துருக்க மாட்டாங்க ஏ இவ்ளோ லேட்டா ஏஞ்ச்ச அப்டின்னு சொல்லிட்டு
ஆமாங்களா தோழி,
நீங்க நா வீட்லதா இருக்கே ஒரு பிசினஸ் பண்ற
ஓகேங்க தோழி வீட்ல உங்க வீட பத்தி தெரிஞ்சுக்கலாம தோழி, ம், சாப்பிட்டாச்சு தோழி நா வந்து நேத்து வச்ச சிக் கன் கொழம்பு இருந்துச்சு தோழி கோழி கொழம்ப ஊத்தி தோசை இருந்துது தோச சுட்டு சாப்ட்டே தோழி கால்ல
சூப்பர் சூப்பர் நல்ல காமினேஷன்
ஆமாங்க தோழி கால்லே நம்ம நைட்டு செஞ்சது அப்படியே இருந்ததா சட்னி அரைக்கிற வேல இல்லன்றதுனால
ம் ம் வீட்ல எல்லாரு எப்டி இருக்காங்க
ஆ எல்லாருமே நலம் தோழி அங் அங்க எல்லாரும் எப்டிருக்காங்க தோழி
எல்லாருமே நல்லா இருக்காங்க
நீங்க பிற்பகல என்ன டிஃபன் கால உணவு சாப்படுறதுல விரும்புவீங்க தோழி
பொங்கல்தா எனக்கு மோஸ்ட் ஆஃப் ஆல் சோறுதா புடிக்கும் அதனால பொங்கல் சோறு இந்த மாரிலா டிஃபனே பிடிக்காது எனக்கு
ஆ சோறுன்னா பொங்கல் எப்படி செய்வாங்கன்னு தெரியுமா தோழி நம்மளுக்கு
அதெல்லா தெரிய எதுக்கு குக்கர்ல விசில் வரு அவ்ளோதா ஹ சா சுத்தமா தெரியாது அடுப்பே ஆன் பண்ண தெரியாது எனக்கு எப்டி பண்ணணுனே தெரியாது
என்ன தோழி நீங்க அப்போ இப்ப ஏதாச்சு ஒரு கா காலகட்டத்துல போற காலகட்டத்துல கல்யாணம் பண்ணனு எனக்குமே அப்ப அப்டிதா இருந்தது போன வருஷோ வரைக்குமே நா சமைக்காம தான் இருந்தே இந்த வருஷோ தா நானு கத்துக்கிட்டே கல்யாண்துக்கு அப்றோ க சிக்னல்தா ஆனாலுமே எனக்கு வந்து கொஞ்சோ தெரியு ஒரு என்னன்ன பண்ணணோ தக்காளி சட்னி எப்டி வக்குணுனு தெரியு ச் ஆனா நா வச்சதில்ல ஆனா தெரியு நா பா க்குமோது எப்டி வெக் வெக்கறாங்க செய்யறாங்கனு தெரியு தோசலா ஊத்தி சாப்ட்ருக்கே இந்த பாஸ்தா செய்றது ஆனா லிட்டில் சின்ன சின்ன விஷயங்கலெல்லா வந்து செஞ்சு சாப்பிட்ருக்கே நா அம்மா வீட்ல இருக்கு போது நீங்க சொல்றது பாத் நீங்க எதுமே பண்ண மாட்டீங்க
ஆம்மா ஆமா நா எதுமே எ வீட்ல பண்ணமாட்டே சோ வீட்ல இருக்கவங்களே எல்லாத்தையு பண்ணிடுவாங்க நம்ம எதுக்கு வேஸ்டா பண்ணி
நீங்க வீட்ல நீங்க ஒரே ஒரு ஆளா தோழி அ உங்க கூட பொறந்தவங்க இருக்
இல்ல கூட பொறந்தவங்க இருக்காங்க அக்கா இருக்காங்க இல்ல அவுங்களே என்ன ராணி மாதிரி தா வச்சு பாத்துக்குவாங்க வீட் எல்லாருக்குமே நா ஒரு பிரின்சஸ் மாதரி சோ அதனால அப்டியே ராசா வீட்டு கண்ணு குட்டி மாரி ஒக்காந்து
பரவால பரவால பரவால இது அப்டியே தொடர் தொடருனு தோழி கண்டிப்பா ஏன்னா ஏன்னா நீங்க போற வீட் து நம்ம சொல்ல முடியாதுல தோழி நம்ப அந்த மாரி தா வந்து அம்மா வீ்ட்ல இருந்துட்
ஆஹ்ஹ் சொல்லுவாங்க
உம் கண்டிப்பா நானுமே அப்டிதா இருந்துருக்கே எல்லாருமே சொல்வாங்க நீ எல்லா ச் அம்மாவ சொல்வாங்க நீ ஏ இப்டி பொண்ண வளக்ரேன் தெரில மாமியார் வீட்டுக்கு போனா ரெண்ட் நாள் இருக்க மாட்டா ரெண்ட் நாள் இருக்க மாட்டானுவாங்க அ இப்ப நா வந்து ஒ ஒன்னா ஒன் இயரா இங்கதா இருக்கே அவுங்களா வந்து பெரிய ச் பெருசா வந்து எது சொல்ல மாட்டாங்க இது சமையல் நல்லா இ நா ஃபர்ஸ்ட் கொஞ்சோ நல்லா ச சமைக்க மாட்டே இப்ப கொஞ்சோ தேறிட்டே நம்முளுக்கே தெரிது சாப்டுபோது தேறிட்டோ அப்ப நா வேலைக்கு போயிட்ருந்தே தோழி உம் அது என்னவோ நல்லதுதா தோழி நானுமே ஃபர்ஸ்ட் அப்டி இருந்தது இப்ப காலகட்டத்துல சமைக்க தெரிஞ்சது நல்லதுதான்ன்ற மாரி ஒண்ணு ச் சமைக்க கொஞ்சோ கொஞ்சசோ கத்துக்னாலுமே நல்லதில்ல தோழி நம்ப ஒரு சூழ்நில தள்ளிப்ப நம்மளே நம்ம வீட்ல இருக்கவங்க எல்லாரும் வெளிய போயிட்டாங்க நம்ம மட்டும் சாப்ட்டு நம்ம ன்ற காலகட்டத் ல
உம் உம் ஆ அப்பெல்லாம் வந்துட்டு நா வீட்ல ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாக் கா எதாது செஞ்சு சாப்ட்ருவா அந்த மார்லா செஞ்சு சாப்ட்ருவே நானு பட் ஃபர்ஸ்ட்டுது எப்டி சொல்றது ரொம்ப யாருமே இல்லனா நம்மளுக்கு இதுதா இப் நம்மளே தா செஞ்சு சாப்புணுன்னா நா சாப்ட்டுருவே எல்லார் கொஞ்ச செல்லமாயிடு சேர் நம்ம எதுக்கு செய்வான அதா இருக் காங்களே செஞ்சு குடுப்பாங்க நம்ம சாட்டு ராசா ஊட்டு கண்ணுக்குட்டி மாரி இருக்லா அப்டின்னு இருந்தரது
ஆ அப்ப நீங்க யாரோ இல்லாத டைம்ல நீங்க என்ன சமப்பீங்க தோழி
யாரு இல்லாத டைம்ல ரொம்பெல்லா சமைக்க மாட்டே மேகி செய்வே
மதி அது வந்து சுடுதண்ணில போட்டு எடுத்தவே போதுன்ற நீங்க சுடுதண்ணில போட்டு எஸ் எடுப்பீங்ளா இல்ல காய்கறி சீசே அந்த மாரி
ஆ எல்லாமே போடுவே காய்கறி சீஸ்சு எக்கு எல்லா போட்டு செய்வே நானு
பரவால பரவால அந்தளக் பண்றீங்க அது போது ஏன்னா நா வந்து ரொம்ப சோம்பேறி மேகி செய்றதுல சோம்பேறி வெறும் தண்ணி மட்டோந்தா வேணு தண்ணி இருந்தா போதோ எனக்குன்ற மா தண்ணில போட்டு பத்து நிமிஷம் உக்காருவே அதுக்குள்ள அது வெந்துரோ
உம் எனக்கு ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லா தெரியு சேன் வெஜ் செய்றது சிக்கன் அப்பறமேட்ட கட்லெட் அப்புறோ ப்ரௌனி
செய்வீங்ளா தோழி ஆ பரவால பரவால அதுவே போதுமே தோழி நம் ம இந்த மாரி போல நீ நம்ப இதெல்லா செஞ்ச நா எனக் தாவுந் இந்த அளவுக்கு எதுவு வராது தோழி நா சமைக்கிறதே வந்து இப்ப சாம்பார் வை ர்டேன்னு ஒரு வருஷத்துல கத்துக்கிட்டே ச்ச ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து நா வ கல்யாணோ ஒடனே நா காலேஜ் முடிச்சுட்டு அப்டே டேரக் ட வோர்க் போயிட்டே வோர்க் பண்ணிட்டே இருக்கும் போது தா கல்யாண ஆச்சு கல்யாண ஆனக் அப்பறமே அ அப்டே வந்து இப்டே கண்டினியூ பண்ணி அப்பறோ அப்டே அந்த ஒன் இயர் அப்டே கொழந்த வந்ததோ ஒன் இயர் அப்டே போச்சு இப்போ இப்பதா இந்த ஒரு சிக்ஸ் மன்த்ஸ்சாதா நா வீட்ல இருக்கே ஏன்னா கொழந்த பொறந்துட்டாங்க இதுக்கப் போட்டம் பசி மன்த்தா நம்ம வீட்ல இருக்கனோன்ற அதா இருக்கோ இப்ப கொஞ்ச கொஞ்சமா நல்லா கொஞ்ச கொஞ்சோ தேரிட்டு நீவாட் செய்ற ஏதாச்சு நம்ப பாக்குறோல சொல்லியன் நம்ப தொலைபேசில பாக்குறோ நெறைய விஷயங்க அத பாத்த அப்டியே செஞ்சிறாங்க தோழி ஏதாச்சு நல்ல இருக்கா செரி நம்ம செஞ் பாப்போ இந்த கொழம்புல இது போட்டா நல்லா இருக்கா பாக்கலானு சொல்லிட்டு நிறைய நான் பாத்திருக்கேன் தோழி கொஞ்சம் பேர் சொல்றது அதுவும் செஞ்சும் பாத்திருக்கேன்
அந்த மாரி சைடு எல்லாம் நல்லா அவுட்புட் நல்லா வருமா உங்களுக்கு கு இல்லன்னா வந்துட்டு ஆஹ் ஓகே ஏதோ செஞ்சுட்டு
ஆமா அக்கா ஆனா நல்லா இல்ல சொல்லி கடமைக்கு சாப்பிடற மாரிதான்
நீங்க ஓகே உங்க வீட்டுல எப்டி சாப்பிடுறாங்க உங்க மாமியார் மாமனார்
அது ஏன் சொல்றீங்க சொல்லி அவுங்க வந்து அப்டின்னா வீட்டுக்கார் வந்து அவர்ந்து எதுவும் சொல்ல மாட்டாரு ஏன்னா அவரா கட்டிக்கிட்டாருல்ல ஆமாங்க தோழி காதல் திருமணம் அதனால வந்து முன்னாடியே தெரியும் இவங்களுக்கு எனக்கு சமைக்க தெரியாது தெரியாதுன்னு இவ்வளவு சமைக்கிறது அவங்களே பாத்துட்டு கொஞ்சம் பரவால்லன்னு இவ்வளவு சமைக்கிறேன்னு அந்த மைண்ட் செட் வந்துச்சு நம்ம தெரியலன்டு நம்ம உட்காந்த ஆ அது வந்து தப்பா இருக்கும் அவுங்க நம்ம ஏதோ ஒண்ணு பார்த்தன்னா எதனா ஒண்ணு தெரியும்னா கூட அவுங்க யாரையும் நம்ம கேட்கிறது கிடையாது நம் போட்ட வர போகுது நம்ப ஏன் தெரிய தெரியலைன்னு சொல்லணும் போட்டு வரறது செய்வேன் அது நல்லா வந்து கிளிக் ஆச்சுன்னா
வர்லன்னா அவ்ளோதா இல்ல அடுத்த வாட்டி பாத்துக்கலாம்
ஆஹ் அந்த மாரிதான் தோழி நான் வந்து எதுக்குமே வந்து என்னது நம்ம தெரியலையேன்னு சொல்லிட்டு உட்கார்ந்ததும் கிடையாது யாராச்சும் பண்ணி குடுப்பாங்க நான் ப்ரகனட் வந்து மாசமா இருக்கிறப்பவே தோழி ப்ச் நம்மளுக்கு கொஞ்ச இருக்குல்ல கிரே இதெல்லாம் சாப்பிடணும் அதெல்லாம் பண்ணணுனு அது கூட யாருகிட்டயும் கேக்க மாட்டேன் தோழி சமைச்சுக் கொடுங்க அந்த மாரி எனக்கு அந்த மாரினா ஒரு பழக்க வழக்கம் கிடையாது ஏதாச்சும் ஒன்னு வேணுனாவே ஏம் ச் இது வேணும் எனக்கு பண்ணி கொடுங்க நல்லா இருக்குன்றத விட ஆமா நம்மளுக்கு எதுக்கு அவங்க எதுக்கு கேக் அவங்கள வந்து கஷ்டப்பட
கஷ்டப்படுத்தணும்
உம் அவுங்க வந்து செய்யறாங்கன்னா ஓகே தோழி சரி நீங்க செஞ்சுகுடு அதே மாதிரிதான் சொல்லங்க ஆணங்க நம்ம அவங்ககிட்ட நான் வீட்டுல அம்மா வீட்டுல இருக்கும் போது அந்த மாரிதான் சும்மா ஆட்ரு போட்டு பண்ணிட்டு அது பண்ணுங்க இது பண்ணுங்கனு சொல்லிட்டு அழுதான் அதுக்கப்புறம் நம்மளுக்கு அதுதான் என்ன சொல்லும் ங்க அதுதான் வந்து ஒரு ஒரு இருபத்தி மூணு வயசு வந்தாவே தெளிவாயிரும்ன்ற மாதிரி ஆயிச்சு தல்லாங்க ஒரு டுவெண்டி டூல மேரேஜ் ஆச்சு டுவெண்டி த்ரீலயே வந்து எனக்கு கொஞ்ச தெளிவு வந்துச்சன்ற மாதிரி ஆயிச்சு ஏன்னா அது வந்து நம்ம வீடுன்னு நம்ம ஒ இருக்கும் நம்ம வீடு நம்ம உக்காந்து இருப்போம் நம்ம தண்ணிக்கு போயிட்டா கூட நம்ம அவங்க வந்து எடுத்து கொடுப்பாங்க
உம் இப்ப போற இடத்துல அதுமாதிரி கிடைக்காது ஆமா யோசிக்கலாம் இல்ல நம்ம யோசிக்கவே கூடாது நம்மளே போய் எடுத்து மண்டு குடுத்து சர்ணோ
அதனால நான் கேக்குறதெல்லாம் கிடையாது நம்ம ஏன் அதை கேட்டு பண்றது சொல்லி நம்ம கேட்டு பண்றது நம்ம அப்படியே விட்டுலாம் ன்ற ஒரு அதுலயே வந்து நம்மளே பண்ணிக்கலாம் அதனால ஒரு அது ஒரு சிந்தன வந்துச்சு சொ நம்மளே பண்ணிக்க இருக்லாம் நம்ம வந்து இது இது வரைக்குமே யார இருக்க வேணா ஆதாரப்படுத்த நா நம்மளே பண்ணிக்கலாம்
அ எப்பயுமே அடுத்த முன்னாடி போய் போ போயிட்டு வ நம்மளுக்கு பின்னாடி அவங்க பின்னாடி தான் போணும்ணும் நமக்க ஒரு பாதையை வந்து பார்த்துகிட்டு போகணும்னு யோசிக்கவே தோணாது இவங்க பண்றானா இவங்க பண்றாங்க நம்ம பண்ணிக்கல இவங்ககிட்ட இப்ப பன்னிக்கலாம் அப்படிங்க தோனும் கரெக்ட்
உம்
நீங்க சொல்றது சரிதான்
நம்ம எதுக்கு அவங்க பண்றதுக்கும் வெயிட் பண்ண வேணாம் நம்ம காத்திருந்து அவங்க பண்ணிட்டு யாராச்சு பண்ணுவாங்க அந்த மாதிரி இதுவரைக்கும் ஃபர்ஸ்ட்ல அப்படி இருந்துருகேன் தோழி எப்படின்னா ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் வந்து ஏதாச்சும் பண்ணனும்னா ஒரு அடம் பிடிவாதம் அடம்பிடிச்சிருப்பாங்கல்ல அந்த மாதிரி ஒரு இ இதுதான் நானு அது அப்படியே இப்ப எனக்க என் இன்னும் ஆச்சரியமா இருக்கு தோழி என்ன நீயாடி இப்படி மாரி இருக்கு
நம்பள விட நம்ம கூட இருக்க தோழிகள்லா வந்துட்டு கேப்பாங்க நீயா இது அப்போ நீ எப்டி இருந்த இப்ப எப்டி இருக்க நீனு அப்டி நம்பள அப்டீ ஆ
அவங்க சொல்லும் போது இன்னு இல்ல அவங்க கிட் கொஞ்சொ ஆஹ் ஆஹ் அவ்ங்க சொல்லும் போது ஆமாம நீ எல்லா பண்றோன்டி ஆ பண்றதின்னவ நீ எவ்ளோலா பேசிருக்க இப்ப கூட தோளி நான் கொஞ்சொ வந்து ஃபஸ்ட்ல வந்து ஃபிஃப்டி இருந்த ஓகேங்ளா ஆஃப்டர் மேரேஜ் ப்போ ஆப் ஆஃப்டர் ப்ரெக்னன்சி வந்து நானு அதுக்கப்றோ பிரெக்னன்சிக் அப்றோ நான் வெய்ட்டு போட்ருக்க அப்போல நம்ம என்ன சொல்லுவோம் வையிட்டே நா போட மாட்ட
ம் நா அப்படியே ஒல்லியாதா இருப்ப
நா வந்து ஒரு வேள வெய்ட்டு போட்டாலுமே ஜிம் எல்லா போயிட்டு வெயிட்ட கொறச்சிருவே நானு
ம்
பேசுறதெல்லா உண்டு அந்த டைம்ல லா ஏதாச்சு ஒண்ணு சொல்லணோ என்ற மாரி பேசறதெல்லா உண்டு தோழி ஆனா இப்போ கேட்டா நம் தூங்கறதுகே டைம் இல்ல சாப்பறதுக்கே வந்து இங்க டைம் இல்ல தோழி ஏன்னா கொலந்த ருக்காங்கலா கொழ்ந்த இருக் நம்ப தா பாக்கணுன்ற ஒரு கட்டள யாரு வந்து சப்போட்விக்லா இங்க இல்ல அந்த டைம்ல நம்ளுக்கு இருக்கும் போது நம்ளுக் கொழந்தையே ஓகே தான் நம்ப வந்து இப்ப வெயிட் லாஸ் பண்ணி ஒண்ணோ ஆக போறது கெடையாது இப்ப வந்து என்ன தோழி இது இது வரைக்குமே மைக்கோன்ற ஒரு பேச்சே கெடையாது தோழி இது வரைக்குமே எனக் மைக்கோன்ற ஒரு விஷ்யமே கெடையாது ப்ரெக்னன்சி கூட ஸ்மூத்தா போச்சு தோழி அந்த மாரி யாருக்குமா போவுமானு சரி அதான எனக் ரொம் அ அந்த அளவுக்கு நல்லா போச்சு எந்த கஷ்டமு இல்லாம இந்த வாந்தி எதுவ்மே இல்லாம அது எப்டி பாட்டு போச்சு தோழி
ஆனா இப்பதா வந்து உங்குள்க்கு அதோட பின்விழைவுகள் தெரிகிறது
ஆமாங்க தோழி அந்த பின்விளைவ் எதுமே இல்லாம போச்சா ஆனாலுமே இப் ப்போ வந்து ஒரு கொஞ்சொ டைம் வேஸ்ட் ஆனாலுமே அப்டியே வந்து எப்டி சொல்றது தோழி மைக்கோ வர மாரி பண்ணு
ம் ம் ம் எல்லாமே சரியாயிடோ எல்லாமே உங்குளுக்கு நல்லா ருக்கு சோ இதுக்கப்புறோ நீங்க நல்லா ஹெல்த்தியா சாப்டுங்க நல்லா ஃபுட் எடுத்துக்கோங்க நல்லா சாப்டுங்க கொழ்ந்தைய நல்லா பாத்துக்கோங்க ஜாலியா இருங்க
புரியுதுங்க தோழி கண்டிப்பா ஒடம்பு பாத்துக்கணு தோழி